லோ சிஸ்டர் ஆ கேக்குது சிஸ்டர்
என்னன்னு தெரில திடீர்னு கட் ஆயிருச்சி
தெர்ல சிஸ்டர்
ஆ செரி செரி அப்ப ஸ்கூல் வந்து வீட்டு பக்கத்துலதா
ஆ ஆமா சிஸ்டர் ஆமா ஆமா
ஓ செரி செரி அப்போ மூணே முக்காக்கு ஸ்கூல் வுட்டுருவாங்ளோ
ஆமா எங்களுக்கு மூணே முக்காலுக்கு வுட்ருவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனா பிள்ளைங்கெல்லா வெளிய கொஞ்சோ ட்ராஃபிக்கா இருக்கு நம்ம ஒரு பைவ் மினிட்ஸ் ஆஃப்டர்தா கெளம்புறது
ஓ செரி ஓகே ஓகே ஆ பசங்கள வந்து பேரண்ட்ஷு வந்தாதான வெளில விடுவாங்க இல்ல பசங்களே வெளில வந்துருவாங்களா
ஆ ஹா அப்டிலா வரங்மாட்டாங்க பேரண்ட்ஸ் போய் உள்ள போய் இன்ஃபார்ம் பண்ணிதா கூட்டு வரணு
ஓ செரி ஓகே ஓகே ஓகே பசங்களுக் காலையில என்ன குடுத்துவுட்டீங்க
ஆ சாம்பாருதா சாதம் சாம்பார் உருல
ஆ காலையிலே அப்ப வேல முடிஞ்சிருச்சு உங்களுக்கு
ஆம்மா எங்களுக்கு வந்து லை ஏ இடையிலலெல்லாம் போய் பிள்ளைல பாகக்கலா முட கூடாது.
ஓ செரி செரி
ஏதாவது எமர்ஜென்சி அப்டின்னா ஃபஸ்ட் ஆபீஸ் ரூமுக்கு இன்பாம் பண்ணனு அங்க ஒரு லெட்டர் குடுப்பாங் அந்த லெட்டர ஃபில் பண்ணனு
அ ஒ செரி
அதுக்கப்பற தா பிள்ளைல்ட்டே நாங்க போய் அதுவும் நாங்களே போ முடியாது பிள்ளைங்க தா நம்பள தேடி வரணு ஸ்கூலுக்குள்ள போய்ட்டா
ஓ செரி செரி சேரி இங்க தம்பி ஸ் கூல்ல வந்து மத்யான டுவல் தேட்டிக்கு வந்து லஞ்சு நம்ம போய் குடுக்கனா குடுக்கலா ஆனா வந்து எனக்கு பாப்பா வந்து பாப்பாக்கு இப்பந்தா ஒன் இயர் ஆகுது அவள வச்சிட்டு இந்த வெயில்ல என்னால நடக் க்க முடியாதுன் சொல்லிட்டு தா அவனுக்கு நா காலையிலியே வந்து லன்சு பிரிபேர் பண்ணி குடுத்து வுட்டுருவ எ எ ஹஸ்பண்ட் வந்து மத்யானோ சாப்ட வருவாங்ளா ஆனால மறுபுடி அவன அனிப்ச்சி வுட்டுட்டு இவுங்க வேலைக்கு பத்து மணிக் கெளம்புவாங்க ரொட்டீன் ஒர்க் எனக்கு நடந்துட்டே இருக்கு
அது ஏதோ நம்ம கொஞ்ச கூட ரெஸ்டே இல்லாத மா
ரெஸ்ட்டே கெடையாது ஆ கிச்சன் தா எ வாழ்கையே வந்து என்ன சொல்றது கிச்சன் தா காலையில என்னோட பெட்ரூம் வந்து எப்டின்னா நம்ம வாசல் கிட்ட படுத்து இப்டி கண் முழிச்சா கிச்சன் தா தெரியு நா நெனப்பே தூங்கும் போது கிச்சன பாத்துட்டு தா தூங்குறே காலைல எந்துச்சாலு கிச்சன் மொகத்துல தா மொத மொத முழிக் கிற என்னடா வாழ்க்க அப்டிதா இருக்கு ஆ
அதும்லா நான்லா நைட்டே யோசிக்கணு நாலா பது பிள்ளைட்ட வேற கேக்கணு நாலா தம்பி நாளைக்கி என்ன சாப்பாடுப்பா பாப்பாக்கு என்ன சாப்பாடுப்பா மிச்ச வெக்காம வருவீங்களாப்பா
அவுங்கட்ட கேக்காம நம்ம செஞ்சோன் வச்சு கோங்க மறுநாள் பிடிக்காத வச்சிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வரு நா இத சாப்ட மாட்ட எனக்கு இது பிடிக்கவே புடிக்காதுன் சொல்லுவாங்க அது எதுக்கு கேட்டுட்டு பண்ணிர்லான்ன
அதுலயு அப்றோ அது அவுங்க சொல்றன்னகி நம்மகிட்ட அந்த ஏதாது அந்த வெஜிடபுள்ஸ் இருக்கணு
இருக் ஆமா ஆமா
ஆமா திடு திப்புனு என்னைக் மா அந்த தக்காளி சாஸ் செஞ்ச் தரிங்ளா அத எல்லா ஐட்டம்ஸ் இருந்தா தா நம்பளே பண்ணிற மாட்டமா
அதாட
திடுதிப்புனு கேப்பாக அது எங்க பாப்பா கொஞ்ச அடம் புடிப்பா சாப்றதுக்கு ஃபஸ்ட் ஹருணு அப்டிதா ஆமா
ல கடக் குட்டினாலே கொஞ்சோ அடம் பிடிக்க தா செய்யு
ஹாமா மொத பையனு அப்டிதா இருந்தா ரொம்ப சாப் றக்கு அட பிடிச்சா அப்பறோ இப்ப கொஞ்சோ ஸ்கூல் ஸ்டெடி கொஞ்சோ போக போக
ஆ
சாப்டா தா நம்ளால கொஞ்சமாவது ஸ்டெரென்த்தா வெளடா முடியினு அவனா புரிஞ்சுகிட்டு இப்ப அவ கொஞ்சோ சாப்ட பழகிருக்கா
ஓ செரி செரி
ஆனா பாப்பா ரொம்ப அடமென்ட்டு அப்டியே சாப்டவே மாட்டா
கொழந்தைங்கனாலே அப்டித்தான என்ன
ஆமாமா
இவ வந்து நம்ம ஸ்கூலுக்கு இந்த மாரி ஹெல்த்தியா குடுத்துவுட்டாதா வீட்ல வெச் வீட்ல நம்ம செஞ்சு குடுத்தா சாப் பிட்றதே கெடையாது சுத்தமா சாப்றதே கெடையாது இந்த மாரி குடுத்தா ஆயமா மேம் அவுங்கல திட்டுவாங்கன் சொல்லி அந்த பயத்துல சாப்டுவான்னுதா அவனுக்கு பிடிக்காத ஃபுரூட்ஸ்ஸல்லா கட் பண்ணி குடுத்துவுட்ருவே நானு போ நீ அங்க போய் கண்டிப்பா சாப்ட்டு
எனக்கு அப்டியே ஆப்போசிட்டா சொல்றீங்க நீங்க ஆமா நா வீட்ல வெச்சு கூட தாடே த நானுமே ஊ ட்டிவுரேண்டா தங்கபிள்ள செல்ல பிள்ள ஃபோன் பாத்துட்டா சாப்ட்ருபான் நாம டே எ எப்டினாலு ஏமாத் தி ஊட்டிருவே ஆனா ஸ்கூல் குடுத்வுட்டோன் நெனச்சுகோங்க நா எப்டி டிபன் பாக்ஸ் பேக் பண்ணி குடுத்திருக்கேமோ அப்டியே அச்சுபெசராம எனக்கு டிபன் பாக்ஸ் சாயந்ரோ இவுங்க நா நெனப்பே ஓபன் பண்ணியா பண்ணலயா நா வச்ச அது கூட மாறாத அளவுக்கு இருக்கே அப்டின்ற மாரிருக்கு
ஆ இப்போ நம்ம நா இப்ப கூப்பட போவனா நாலு மணி கரெக்டா உக்காந்துருப்பா அங்கருந்து வீட்டுக்கு வர ஒரு டென் மினிட்ஸ் ஆகுஞ் சொன்னல்ல ஆ நடந்து வருபோது நா கே ப்பே என்னம்மா சாப்பாடு ஒரே காரமா இருந்துச்சு இப்டிம்பா காரமா இருந்து யாராவுது இவ்ளோ காரோ போடுவாங்களா அப்டின் சொல்லி சொல்லுவா கரெக் டா வந்தோனே எப்பா நா அந்த கூட்ட நா சாப்படவே இல்லப்பா ஒரே காரோ அப்டின் சொல்லி அவ அப்பாட்ட வந்து கம்ப்ளைன் பண்ணுவா இவே வ அவுகப்பா வர்ற வரைக்கு அந்த டிஃபன் பாக்ஸ வாஷ் பண்ணவுட மாட்டா அவே எவ்ளோ சாப்பாடு மிச்சோ வெச்சிருக்காங்கிறத வந்து அவ அப்பா வந்து நோட் பண்ணுவாரு இவ்ளோ வெச்சிருக்கா நீ அப்போ அந்த அளவுக்கு நீ செஞ்சிருக்க நீ காரத்த கம்மி பண்ணு இது பண்ணு அது பண்ணுனு ஒரு நோட் டியூசன் எடுத்த மாரி நம்மள ஒக்கார வெச்சு எடுத்துக்கிட்ருப்பாரு
எங்க வீட்ல அது எல்லாலிமே நீ எனக்கு ஆப்போசிட் இவுங்க எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க அம்மாஸ் செஞ்சிரு கஷ்டப்பட்டு கால்ல எந்திரிச்சி செஞ்சால்ல
பரவால்ல இல்லைல அண்ண அப்டி ஸ் சொல் நிஜமாவே அப்டி சொல்றதுக்கு ஒரு மனசு வேணு தெரியுமா அம்மா வந்து கஷ்டப்பட்டு செய்றாங்க நீங்க வந்து மிச்ச வெக்காம சாப்புணு தம்பி ம்
கேக்குறதான செஞ்சு குடுத்துருக்கா அதுல என்ன பிடிக்கலேனா பிடிக்லேன் சொல்லிருந்திருக்கணு அதுக்கு எதுக்கு இப்டி எதாவ்து ஒரு நாள் அவுங்களே சொல்லிருவாங்க எதா ஒரு நாள் வெச்சிட்டு வா பாப்பா அது ஒன்னு தப்பு கெடையாது நீ எல்லா நாளு வச்சிட்டு வரீயே அப்டின்
ஆ அதா இப்ப இன்னொன்னு இப்போ இந்த மத்தியானோ முடிஞ்சிச்சா அந்த ஈவினிங் வர்றாங்ளா பாலாத்தி குடுத்துட்டு இன்னு அடு த்து நம்ம நைட் என்ன சமைக்கலா நெஜமாவே சீரிஸா இப்ப ஒரு பத்து நிமிசத்துக்கு முன்னாடி வரைக்கு நைட் டு என்ன சமையல் பண்ணலா அப்டின் தா யோஸ்சிட்டு இருந்தே வீட்ல என்ன இருக்கு போய் பாத்தே பன்னீர் கெடந்துச்சி பட்டாணி இருந்துச்சி சேரி இத ரெண்டு ரெண் நாளைக்கு முன்னாடி தா நா பன்னீர் வெச்சே மறுவுடி வெச்சா திட்டுவாங்களோனு அது வேற மைண்ல ஓடிட்டே இருக்கு
எங்க வீட்ல ஒருல்லா ஒரு இந்த சை எங்க ஊர் சைடுல்லா கொஞ்சோ சாப்பாடு வந்து நைட் டுக்கு என்னனா கொஞ்சோ எல்லாரு பால் சாதோ சாப்டா திருப்தியா இருக்குன்ருவாங்க
பால்சோறு எப்பிடி செய்வீங்க
சாதோ நல்லா சோ வடிச்சிட்டு நல்லா பால் ஊத்தி நல்லா கொஞ்சோ கொழவா இருக்கணு அவ்ளோதா
நம்ம தை அ அது புளிக்காது நம்முளுக்கு அது சப்புன்ல இருக்குன்
கொஞ் ஜீனி போட்டு ச ஜீனி போட்டு சாப்புடுறவுங்க சாப்புட்டுக்லா
ஓ சேரி உப்பு போட்டு சாப்பிடனோனா நம்ம அதாவது வெறு நம்ம இந்த கொழந்தைங்களுக் குடுக் க்குற மாதிரி அது சாப்புடுவாங்ளோ வீட்ல போச்சு அப்ப இது டிஃப்ரெண்டா இருக்கு எங்க ஆ
க்ரொம்போ கம்முன்னு சாப்ட்ருவாங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க
பரவாயில்லையே இப்புடி சாப்பிட்டாதான் நமக்கு வேலயே இல்லையே பால காச்சி வச்சுட்டு சாப்
இன்னைக்கு அதுதானங்க காலையில வச்ச அந்த பருப்பு எனக்கு ஃபுல்லா ந்தது இதாயிருச்சு காளி ஆயிருச்சு
சேரி
அ நைட் நெனச்சிருக்கே இன்னைக்கு என்ன செய்யலா ஏதா அப்டினு யோசிச்சுகிட்டே இருக்குந்தப்ப நெனச் ச்சுருகே நீ பால் அ கொஞ்சமா சாதோ வச்சு பால மிக்ஸ் பண்ணி க்கு எல்லாருக்கு குடுத்துரலானு
குடுத்தரலா வேல முடிஞ்சது நம்மளுக்கு என்ன இதுங்க
சாப்ட போறதில்ல
ஓ சேரி சேரி பாப்பாவுக் வந் து பாப்பாவுக்கு நான் பால்சாதன் தான் குடுப்பேன் ஆனா நான் சீனிலா மிக்ஸ் பண்ண மாட்டோ எங்கூர் சைடு ஒவ்வொருத்தவுங்க வீட்ல வந்து சாதத்துல வந்து உப்பு சேக்க மாட்டாங்க ஆனா நாங்க வந்து சாதத்துல உப்பு சேப்பமா அந்த உப்பே போது அவுங்க உப்பு சேக்காதவுங்க வந்து குழம்புல எக்ஸ்ட்ரா கொஞ்சோ உப் உப்பு சேப்பாங்க நாங்க ரெண்டுத்திலயுமே வந்து கரெக்டான அளவு தான் அதனால இப்ப நீங்க சொல்ற ஐடியா நான் பாப்பாக்கு
டில்லா பக்கோ அந்த சூட கொஞ்சோ பக்கோடா கெடைக்கு இந்த சைட் நைட் டைம்ல்லலா அந்த பக்கோட வச்சு சாதம் சாப்புட்டுக்குவாங்க வாழப் ப்பழோ வச்சு சாப்புடுவாங்க இங்க நாளா சாப்பிட மாட்டே
டுவாங்களா ஓ இது நாகர்கோயில் சைடு அப்புடி சாப்புடுவாங்கன்ன
அ ஆனா என் நான் சாப்ட்டது கெடையாது ஏ எனக்கு அது பு பசங்க ப அ சாப்புடுவாங்க எங்கே அவன் எங்க அத் த சாப்புடுவாங்க
ஓ சேரி சேரி
நா எங்க எங்க வீட்டுக்காரு எப்பயுமே ச பால் சாதம் இருந்தா பக்கோடா வாங்கிட்டு வந்துருவாங்க
பரவாயில்லயே நெஜமாவே நா வந்து இது நா பாப்பாக்கு குடுத்துருக்க ஆனா பெரியவுங்க சாப்பிடுவாங்ககிறது வந் து இப்ப நீங்க சொல்லிதா எனக்கு தெரியு
னார் டிஸ்ட்ரிக் சைடு வந்துட்டீங்னாவே நைட்டு பால் சாதம் தான் மேக்சிமம் வீட்டுல பால் சாதோ இருக்கு
ஓ சேரி சேரி சேரி என்ன கேட்டா ஒரு ஒரு சுலபமான ஒரு வேலைன் சொல்லலா அன்னைக்கு வந்து என்ன நம்முளுக்கு வேல முடிஞ்சது பத்தீங்களா சாதம் மட்டு வடிச்சாப் போது வேற என்ன வேல இருக் கு ஒக்காந்து இப்ப நா யோசிச்ட்டு இருக்கேன் ஆன் சூடா சாப்புணு
ஆ கொஞ்சோ நல்லா இருக்காது ஒரு மாதிரி சாதம் வேரச்ச மாரி ஆயிரு பால்ல உத்
ஆன் ஆமா அ ஆறுன சாதோ கரெக்ட் இது நம்ம ரசோ மாரி தானெனு ரசோ வந்து சூடா சாப்புட்டா ஒரு டேஸ்டா இருக்குன் ஆறுனதுக்கப்பறோ சாப்
ஆ அது ஒரு மாரி இருக்குன் அனால கொஞ்சோ சாதம் வந்து லைட் ஹீட்ல இருக்கு போதே நம்ம பாலையு லைட் ஹீட்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோனா என்னமோ இவுங்கெல்லா சொல்லுவாங்க அது அமிர்த மாரி அப்படின்பாங்க
ச பரவா இல் நெஜமாவே ஒரு தடவ நா ட்ரை பண்றே சீனி போட் ட்டு நெஜமா பாப்பாவுக் ஊட்டுவே அவளுக் ஊட் ஊட்டம் போது கொஞ்ச ஜீனி போட்டு டேஸ்ட் பண்ணி பாக்கணு எப்டி இருக்
ஆ ட்ரை பண்ணுங்க புள்ளைகளுக்கெல்லா ரொம்ப அது எப்டி சொல்றதுன்னா நம்ம புள்ளைகளுக்கு எப்பவுமே நம்ம வெளிய அதிக எதாவது ஃபுட் வாங்கி தரதா போறோ எப்டினாலு சாப்ட்ருவாங்க கொஞ்ச இது ரிலீஃபா இருக்குன்பாங்க தூக்க வருன்பாங்க நல்லா
சேர் செரி
இவுங்களா கொஞ்ச எங்க வீட்டுக்காரல்லா கொஞ்ச அலையற வேலதா வந் அதுனால என்ன பண்ணுவாங்க கொஞ்ச கம்முன்னு சாப்ட் ட்டு கம்முன்னு படுக்கணுன்பாங்க
நம்ம நிஜமாவே வந்து நைட்டு வந்து கொஞ்ச எல்லாரு சொல்றாங்க மத்தியானந்தா வயிறு ஃபுல்லா சாப் புன்னு நைட்டு வந்து நம்ம லிமிட் ட்டா தா சாப்புன்னுன் சொல்றாங்க என்னையெல்லா கேட்டா நைட்டு கொஞ்ச வயித்துக்கு சாப் டாதா நம்முளுக்கு தூக்கமே வருது வருது ஆமா நெஜோ எனக் லா சீரிஸ்சாவே வந்து நைட்டு எங்க அம்மா வீட்லெல்லா வந்து நாங்க எல்லா சாதோநாதா சாப்டுவோ என்னைக் கா ரொம்போ ரேர்லி தா நாங்க வந்து சப்பாத்தி இல்லன்னா தோச அடிக்கடி தோச எடுத்துக்குவோ இங்க வந்து ஒரே எப்ப பாரு வாரத்துல ஒரு நாலு நாள் நாள் நா சப்பாத்திதா செய்றே ஒரு நாள் இடியாப் இப்போ ஒரு நாள் ஆப்போ அப்பறோ சப்பாத்தி தோச நைட்டு எனக்கு அதெல்லா சாப்புட்டா வயிறு உண்மையாவே ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது மேந்தாப் இப்போல்லா எப்புடிதா மனுஷங்க சாப்புட்றாங்கன்னே தெரிய எனக்கு என்னோட ஃபீல் ஒப்பீனியன் அதாவது எப்புடியோ சாப்
ப்பால் குடுப்பாங்க அவுங்க எப்டி தெரியல இதுக்குல்லா தேங்கா பால்
க்க மாட்டோ வீட்ல செய்யுறதா நம்ம செய்யற நா வந்து ஆப்பத்துக்கு வந்து கொண்டைக்கடல குருமா ஏன்னா இவுங்க அப் அப்பா தேங்கா பால் இடியாப்பத்துக்கு மட்டுந்தா சாப்புடுவாங்க ங்க அதுனால ஆப்போன்னா நா ஆப்பத்துக்கு வந்து கொண்டைக்கல்ல தா செய்வே அது என்ன நல்லாவா இருக்கு அப்புடின் எனக்குள்ள தோணு
எனக்கு நாங்கல்லா புள்ளைங்க கொஞ்ச பெருஸ் சார் தா நாங்க வீட்ல செய்யணுன் செஞ்சுருவோ நா குட்டிப்புள்ளைகளா தான ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்புடுவாங்க எல்லாமே இங்க பக்கத்துலயே நியரெஸ்ட்ல கெடைக்கு எனக்கு எல்லாமே
அப்ப ப்ரச்சனயே கெடையாது மெயின் ஆ மெயினான ஏரியால இருக்கீங்க அதா எல்லாமே கெடைக்கு
ஆமா ஆமா அதுனால வேணுன்னா காலையில சூடாவே கெடைக்கு எல்லாமே அப்புலேல் புள்ளைகளுக் ஏத்த மாரி ரெண்டு ரெண்டு வாங்கி குடுத்துட்டோனா கம்முனா அவங்களாட்ட சாப்ட்ரு ஆப்பத்துக்குல்லா இங்க தேங்கா பால் தா தேங்காப்பூ
ஆ இங்க ஈவ்னிங் டைம் வந்து விக்க வருவாங்க ஒரு
ஈவ்னிங் டைம் இப்ப ஸ்கூல் டைம்ல கெடைக்கு ஸ்கூல் டை பக்கத்துலயே வெப்பார் வெப்பாங்க ஈவ்னிங் ஸ்நாக்ஸ்க்கு பதுலா இத வாங்கோங் ஒர வாங்கியு குடுத்துக்லா கொழுக்கட்ட எல்லாமே கெடைக்கு இகுனக்குள்ள நம்பஜவாங்கி குடுக்கு
பசங்களுக்கு நம்ம வீட்ல செஞ்சா நீங்க சொன்ன மாரி பூரா சின்ன பசங்களா நம்ம எஃபர்ட் போட்டு செய்யுறோ அது செஞ்சா அந்த வயித்துக்கு சாப்டணு சாப்
அப்ப முந்திலா அப்டிதா சரி வீட்ல தான் செஞ்சு குடுக்கணு வீட் ட்ல தா செஞ்சு குடுக்கனு நா ட்ரை பண்ணிட்டே ஆனா ரொம்ப மிச் மிச்ச வக்கிறாங்க ரொம்ப கீழ போற மாரி இருக்கு
ம்
நம்மளு ஓரளவுக்குதா சாப்ட முடியு அதுக்கப்புறமு சாப்டலா முடியல
ஆமா ஆமா ஆமா இவுங்க நம்ம நே நேத்துல்லா நேத்து ஆப்பம் வச்சு கொண்டக்கடல குருமா வச்சிருக்கே என் பையன் இன்னும் சொன்னா எம்மா எனக்கு ஆப்ப வேண்டாம் சாப்பாடு அப்படியா இல்ல நீங்க யூடியூப்ல பாருங்களேன் ஆப்பம் வித்து கொண்ட கடல குருமா தா நம்ம ஹோட்டல் போனாலே ஆப்பத்துக்கு என்ன சொல்றாங்க கொண்டக்கடல குருமா இருக்கு தேங்கா பால் இருக்கு என்ன வேணுன்னு கேப்பாங்க
இந்த ஓ இங்குட்டு விருதுநகர்
ஒருவேள உங்க ஊர் சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இருக்கும் போல என்ன ஒவ்வொரு ஒவ்வொருத்தோட நேட்டிவ் ஆட்டுகால்ஸ பாயாஸ உண்டு அதாவது நான் வெஜிடேரியன் நம்ம வெஜ்
அ இல்ல வெஜிடேரியன் எல்லா ஆப்பத்த தொடவே மாட்டாங்க
அப்படியா
ஆமா கொண்டக்கடலனா சாதத் த்துக்குதா யூஸ் பண்ணனும் மிச்சத்துக்கெல்லா யூஸ் பண்ண மாட்டாங்க ஆப்பத்துக்கு ஆனா ஆட்டுக்கால் பாயா வெச்சி சாப்பிடுவாரு எங்க வீட்டுக்